வணக்கம் நண்பரே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கற நீங்க நானும் நலமா இருக்கிறே நண்பரே நண்பரே இன்னைக்கி வந்து இந்தப் பள்ளி வாழ்க்கைய பத்தி பேசலாம் அப்டின்னு சொல்லி சொல்றே குறிப்பா இந்த பள்ளியோட வாழ்க்கைகள் எப்டி இருக்கும் அப்டின்னு சொல்லி பாத்தோம்ன்னு வெச்சிக்கோங்களே நம்மளோட சின்ன வயசு பருவத்துல குறிப்பா குழந்தை பருவத்துல வந்து அவ்ளோ அழகா இருக்கும் அப்டின்னு சொல்லலா ஆ ஒரு காலக்கட்டத்துல குறிப்பா வந்து நம்ம குழந்தை பருவத்துல இருந்து எப்டி நினப்போ அப்டின்னா அ பே குழந்தைளுக்கு பள்ளிக்கு போறதுக்கே பயப்படுவாங்க அதுவும் மொதல் நாள் வந்து பள்ளிக்கு அழுகுவாங்க எப்புட்றா பள்ளிக்கு போறது அப்டின்னு நம்மலே அப்டி நா அழுகுனாலு அழுகுவோ போறதுக்கு அதுவே வந்து அந்த மொத நாள் பள்ளிக்கு போய் உட்காந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட அப்டியே பேசி பழகிட்டு பழகிட்டோனு வச்சுக்கோங்களே அதுக்கப்பறம் நமக்கு வந்து மறுநாள் ஆர்வமா போவோம் ஏன்னா நமக்கு நண்பர்கள் லா கெடைச்சிடுவாங்க புதுப்புது ஆளுங்களும் பாக்குறதும் அவ்ளோஅழகா இருக்கும் அது ஒரு உணர்வுதா இன்னைக்கு அது யோசிச்சு பாத்தாலும் நமக்கு ஒரு இன்பம் தரும் அப்டின்னே சொல்லலா புது புது நண்பர்களாக இருக்கட்டும் புது புது ஆசிரியராகட்டும் புதுசா ஒரு ஆசிரியர் வந்தார்னா பாருங்களே அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சிய தரும் அப்டின்னு சொல்லலா இவங்க என்னா பாக்கவே புதுசா இருக்காங்க இவங்க வந்து என்ன பாடம் நடத்த பாருங்க இவங்க தமிழ் பாடம் நடத்த போறாங்களா இல்ல ஆங்கில பாடம் நடத்தப்போறாங்களா இல்ல வந்து இன்னும் கணித பாடங்களா இவங்க எதோட சார்ந்த எந்த துறைய சார்ந்த பாடகாரங்களா இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது இப்ப இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்வம் தான ஏன்னா வந்து குழந்தை பருவத்துல வந்து எல்லாமே ஒரு ஆர்வம் புதிதா கத்துக்கொள்ளக்க கூடிய அந்த தருணம் அப்டின்னு சொல்லலா ஏன்னா வந்து இன்றைய காலகட்டத்துல நமக்கு வந்து பல யோசனைகள் பல சிந்தனைகள் வந்து நம்மளுடைய மனசுல நினப்புல ஓடும் அப்டின்னுே சொல்லலா ஆனா வந்த அந்த காலகட்டத்துல எந் எந்த விதமான எதுமே இருக்கது நமக்கு விளையாட்டு சாப்பாடு இது மட்டுந்தா தெரியு ஏன்னா வேற எதுவுமே நமக்கு தெரியாது அந்த குழந்தை பருவத்துல எந்த இந்த இன்றைய காலகட்டத்துல நமக்கு பொறுப்புக்கள் அதிகம் வ பெருசா வளர்ந்துட்டோ வந்துச்சுக்கோங்களே அங்க வந்து ச சம்பாதிக்கணுங்கிற பொறுப்பு இருக்கு சம்ப அதே போல குடும்பத்த காப்பாத்தணு அப்பிடிங்கிற பொறுப்பு இருக்கு இப்படி பல பொறுப்புகள் நமக்கு இருக்க கூடு ஆனா வந்து சின்ன கொழந்தையில எந்த விதமான பொறுப்பு பொறுப்பு இருக்கப்படுதில்ல ஏன்னா நமக்கு வந்து சாப்பாடு தா முக்கிய அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு டு நம்ம பாட்டுக்கு விளையான்டு இது ரெண்டு தா வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலா அப்படி இருக்கைல நம்ம பள்ளி பருவத்துல வந்து ஹ அவ்வள அழகாக குழந்தைகளோட நண்பர்களோட விளையாடறதா இருக்கட்டு அங்க அதே போல வந்து ஒவ்வொரு சண்டைகளா இருக்கட்டு யாராச்சு புடிச்சி நம்பல அடிச்சி வச்சிரு இல்ல அப்டி மத்த குழந்தைகள வந்து நம்ம சண்டை போட்ருவோ இதனால ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளய புடிச்சு ஆஹ் கண்டிப்பாங்க இது எல்லாமே ஒரு அழகான தருணம் அந்த பள்ளி வாழ்க்கையோட அது ஒரு முக்கியமான தருணம் அப்புடினே சொல்லலா இப்ப இதே போல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்ப இதுல எல்லா இது மட்டு இல்ல அஹ பள்ளி வாழ்க்கை அப்படின்னா ஆ ஒவ்வொன்னு நம்ம இன்னைக்கு நெனைச்சு பாத்தாலு நமக்கு ஒரு நன்மையை குடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்த குடிக்கக்கூடிய விஷயம் அப்பிடின்னே சொல்லலா ஆஹ் பொதுவா அந்த புதுசு புதுசா கத்துக்கறது விஷயத்த பாருங்களே குறிப்பா நம்ம எப்படி எழுதிலா பழகுவோ அந்த உன சொல்லி குடுப்பாங்க எப்படி எழுதுறது எப்பிடி வந்து படிக்கறது அது இல்லாம தட்டு தடுமாறி நம்ம அப்பிடியே ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு அப்புற அடுத்த நெலமைக்கு போவோ குறிப்பா ஒன்னாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு படிக்கைலதா வந்து நமக்கு வந்து இந்த வாய்ப்பாடுன்னு சொல்லுவோ மதிய வேலைகள்ல இருந்து வாய்ப்பாடு சொல்லிக் குடுக்கறதுதா நமக்கு பெரியமளவுக்கு அது வேலையாவே இருக்கு அரசு பள்ளிகள படிச்சவங்களுக்கு தெரியு மதிய வேலைகள்ல கூட்டல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோ கழித்தல் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாடு இது மூன்லையு சொல்லி தருவாங்க அதிலும் கூட்டல் வாய்ப்பாடு கழித்தல் வாய்ப்பாடு இவைகளை கூட பெருமளவுக்கு நம்ம கத்துக்கலா இந்த பெருக்கல் வாய்ப்பாடு அப்படியே குருட்டு மனப்பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணணு அத பண்றதுக்குல்லா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த காலகட்டத்துல வந்து எப்புட்றா இதெல்லா மனப்பாடம் பண்றாங்க அப்படின்னு சொல்ட்டு ஆனா தினமும் நம்ம அத மத்யான வேலைகள் ல சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆயிரு அது வந்து அந்த குழந்தையோட அந்த மனசுல வந்து அப்படியே பதிஞ்சிடு அப்படின்னே சொல்லலா இதெல்லா ஒரு அழகான தருணம் ஏன்னா வ அன்றைய காலகட்டத்துல நம்ம படிக்காம உட்ருந்தம்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து தூக்கத்துல எக் எழுப்பி கேட்டா கூட வாய்ப்பாடுகள் சொல்லிருவோ பெருக்கல் வாய்ப்பாடு எல்லாமே அந்த அளவுக்கு நம்ப படிச்சு வச்சிருக்கோ அப்படினு அதெல்லா இதெல்லா வந்து அழகான ஒரு தருண குழந்தை பருவத்துல பள்ளி வாழ் ஏதோ ஒரு என் ஃபிரண்ட்ஸ்க் எல்லா அதேபோல இன்னும் எவ்வளவோ இருக்கிறது அந்த பள்ளி குழந்தை வாழ்க்கையாகட்டு இல்ல அதுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் போகும் பாருங்களே நான்காம் வகுப்பு மூனாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு ஒவ்வொரு வகுப்பு போகப்போக நமக்கு நல்ல ஒரு இது குறிப்பா அந்த ஒரு நல்ல அறிவு பூர்வமானதா இருக்கட்டு ஆசிரியர்களு மாறுபடுவாங்க ஆனா அதுக்கேத்த மாரி ஆசிரியர்கள் கொஞ்ச கடுமையான ஒரு மனப்பா ஒரு மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு நறைய வந்து கடினமான அந்த வீட்டு வீட்டு பாடம் எல்லா குடுத்துருவாங்க மாங்கு மாங்குன்னு உக்காந்து நம்ம வந்து அதிகமான முறையில எழுதிகிட்டு இருப்போ இதெல்லா எத காமிக்குது அப்பிடின்னா கொஞ்ச கொஞ்சமா நம்மளோட சுமைகள் அதிகரிச்சிட்டே போகுது அப்பிடின் சொல்லிட்டு தெரியுது இருந்தாலுங் கூட நம்ம அந்த வயசு போக்குல நம்ம வந்து அதையு பண்ணிருவோ வீட்டுக்கு போய் எழுதிட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதே போல தா அதனால முடியு அந்த வாழ்க்கை நீங்க வந்து இந்த கோடை விடுமுறைய பத்தி என்ன நெனைக்கறீங்க
கண்டிப்பா இப்ப கோடை விடுமுறை அப்படின்னாலே பள்ளி காலேஜு இப்ப இவங்க எல்ல எல்லாருமே ஒரு ஓய்வு பெறக்கூடிய ஒரு நாளாக தா இது வந்து சொல்லலா அதுவு வருட காலத்துக்கு மிகவு எது எதிர்பார்க்க கூடிய ஒரு காலம்னே சொல்லலா இப்ப வருட முழுவதுமே நல்லா படிச்சிட்டு தேர்வு எழுதிட்டு ஒழுக்கத்தை பின்பற்றிட்டு அதுல எல்லா கவன செலுத்திட்டு பிறகு பாத்தீங்னா மாணவர் வந்து அவுங்க உடல் மற்றும் மன ஒரு ஓய்வு குடுக்க கூடிய ஒரு காலம் தா கோடை காலம்னே சொல்லலா இப்ப கோடை கால அப்படின்ற வெயில் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கால்ம் அது, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதா அந்த ஒரு காரண அந்த ஒரு காரணத் அதுனாலயே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கெல்லா சில வாரங்கள் இல்லனா மாதங்கள் அளவுல விடுமுறை படுது. அப்டி இருக் கிறப்ப இது வெறும் விடுமுறைன்னு மட்டு நம்ம சொல்லிட முடியாது. அது வந்து அவுங்களுக்கு ஒரு ஓய்வு பெறு காலம்னு சொல்லலா இல்ல ஒரு புதிய விஷ்யங்கள் எல்லா அவுங்க கத்துக்க கூடிய ஒரு காலம்னு சொல்லலா, அது மட்டும இல்லாம இந்த விடுமுறை நாட் களை தா குடும்பத்தோட நேரம் செலவிடும் காலம்ன்னு சொல்லலா மனதை வந்து ஒரு புத்துணர்ச்சியூட்டும் காலம்னு கூட இத நம்ம சொல்லலா இப்ப மாணவர்கள்லா பாத்தீங்ன்னா ஆண்டு முழு வதுமே இன்னா பண்றாங்க பள்ளிகளுக்கு போறாங்க, அதிக நேரம் படிக்கிறாங்க தேர்வு எழுதுறாங்க, காலா அ ட்டவணை கட்டுப்பாடு, உடல் மற்றும் மனசோர்வு இதெல்லாம நெறைய சந்திக்கிறாங்க, அப்ப இந்த கோடை விடுமுறை அப்டீனு ஒண்ணு வந்தாதா- இந்த சோர்வை எல்லாத்தியும் கொறைக்கற்துக்கு அவுங்ளுக்கு பெரிய பெரிதளவுல வந்து உதவுது, இதுடைய முக்கியமான நன்மைகள் அப்டி பாத்தீங்கின்னா மன ஓய்வு, இப்ப வந்து படிச்சு படிச்சு ரொம்ப ஒரு ஒரு அழுத்தத்துல இருப்பாங்க, அந்த அழுத்தோலா உங்களுக்கு கொறை கிறதுக்கு ரொம்பவே உதவு அதேமேரி உடல் ஆரோக்யம், இப்ப ஸ்கூலுக்கு போறப்ப காலையில எழுந்து நாலு மணிக்கு க்கிரமா எந்திரிப்பாங்க நாலு மணிக் கே எழுந்து படிக்கிறது டெஸ்ட் இருக்கும் படிப்பாங்க, காலைலே சீ க்கிரமா ஏஞ்சி போறது, அதே மேரி ஈவினிங் வருவாங்க, அப்றம் டூஷனுக்கு போவாங்க மறுடியு சாப்றது தூங்குறது இப்படியே இருக்கு அப்போ அவுங்களுக்கு போதிய ஒரு உறக்கமு இருக்காது செரியான ஒரு விளையாடுறதுக் உண்டான சூழலு அவ்ங்களுக் இருக்
அப்போ இந்த விடுமுறை நாட்கள்ல
எவ்ளோ நேர வேணா தூங்கிக்கலா அவுங்க ம் நல்லா வெளையாடலா இது போல இந்த நேரத்துல தா அவங்க பண்ண முடியு புதிய ஆர்வம் காட்றது அவுங்களுடைய ஆர்வ அவுங்ளுடைய ஹாபீஸ் ல்லா வந்து வளர்ச்சி வ வளர்ரதுக்கு இந்த ஒரு காலத்துல நிச்சயமா பயன்படு அவுங்குளுக்கு அதே மேரி குடும்ப உறவு வந்து நல்லாவே வலுப்படு இப்ப ஸ்கூலுக்கு போறது வர்ரது யாருகிட்டயு பேசாம கொள்ளாம இப்டி இருப்பாங்க இந்த விடுமுறை நாட்கள்ல தா அவுங்களுடைய உறவுகள் வி ட்டுக்கெல்லா போயிட்டு அவுங்க உறவுகள வலுப்படுத்தி மேம்படுத்தவு அவுங்ளுக்கு உதவுது இப்ப கோடை விடுமுறையினாலே நேர த வீணாக்காம பல பயனுள்ள செயல்கள கூட இவங்க செய்வாங்க இப்ப இந்த கோடை விடுமுறைல தா என்ன பண்ணுவாங்க பச் சங்க கிரிக்கெட் கத்துப்பாங்க கால்பந்து கத்துப்பாங்க கபடி நீச்சல் சைக்கிள் ஓட்ட கத்துக்குறது இப்ப நானெல்லா பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டலா எ ப்ப கத்துக்குவோனா எப்படா இந்த சொ அம் க மே மாச லீவு வரோ அந்த மே மாச லீவுல தா நா வந்து சைக்கிள் எல்லா ஓட்ட கத்துக்கிட்டேனே அந்த மாரி ன் நா என்னன்னு இல்லாம பல பேரு இந்த மாரி விடுமுறை நாட் கள்லதா அவங்களுக்கு புடிச்சமான வெளையாட்டுகள வந்து அதுக்கான நேர எடுத்து பயிற்ச் சி எடுத்து கத்துக்குறதுக்கு நெறையவே உதவுது வெளையாட் டு மட்டு இல்ல உடல் ஆரோக்கியொ மற்றும் ஒத்துழைப்பையுமே இது வளக்குதுன்னே சொல்லலா இப் ப பாடங்கள் படிக்கிறாங்க இல்லைங்களா இப்ப படிக்கிறது மட்டுமே இல்ல இப்ப கதைகள் வாழ்க்கை வலரா வரலாறு இப்ப அறிவியல் புத்தகங்கள் குழந்தை இலக்கியங்கள் இது எல்லாமே இந்த மாரி விடுமுறை நாட்கள்ல உக்காந்து நம்ம சுவாரஸ்யமா படிக்கிறதுக்குமே நம்ளுக்கு உதவு இப்ப கோடை விடுமுறைனா நம்மளுடைய திறமையை வளர்க்க ஒரு சிறந்த காலம்னே முக்கியமா சொல்லலா எப்டின்னா அந்த மாரி விடுமுறை நாட்கள்ல தா அந்த ஓவிய இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஓவிய வர ஓவிய கிளாஸ்க்கு நடன பயி நடன கிளாஸ்க்கு நடன பா பள்ளிக் கு இசைப்பள்ளி தையல் பள்ளி சமையல் பள்ளி கணினி திறன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடை விடுமுறையிலதா போறதுக்கு நெறையவே உதவு அதே மாதிரி இப்ப மாணவர்க்கூ ஆசிரியருக்கு உள்ள புரிதல பற்றி நீங்க என்ன நெனக் கிறீங்க
கண்டிப்பா அழகான முறையில ஒரு கேள்வி கேட்ருந்தீங்க ஆஹ் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான உறவு வந்து அவ்வளோ அழகான உறவு அப்டின்னு சொல்லா குறிப்பா நம்ம படிச்ச காலகட்டத்துல எப்டி இந்த தொண்ணூறுகள்ல இருந்து ஒ ரு ரெண்டாயிரொ காலகட்டத்துல எப்டி இருக் கு அப்டின்னா அழகான ஒரு உறவா இருக்கு குறிப்பா வந்து நம்ம ஏதா சு ஒரூ ஒரு வம்பிழுத்துரோ மாணவர்கள் எல்லா குறிப்பா மாணவர்களுக்கு இடையே வந்து நம்ப சண்ட போட்டுட்டு இருப்போ அது எல்லா ஏதாச்சு ஒன்னு நடந்ததுக்கப்புறோ உங்க யார்ட்ட இறுதியா பேசிப்போ ஆசிரியர் கிட்டதா போய் நிப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க யார் சண்ட போட்டீங்க இதெல்லா யார் ஆரம்ச்சா எல்லு எல்லா விசாரிச்சி டு அதுக்கேத்த தண்டனையா ஆ அங்கயே வந்து தண்ட அடி தண்ட அடிப்பாங்க இல்லாட்டி அது என்ன பண்ணிடுவாங்க பா வீட்டு பாடோ மாதிரி கொடுத்துடுவாங்க இந்தா நீ தா ஆரம்பிச்ச நீ இத்தன எழுதுன்னு பத்து நூறு டை எழுதிட்டு வந்துரு அப்டின்ட்றுவாங்க இதெல்லா நமக்கு கஷ்டமா இருக்கு என்ன இத தூக்கி நூறு டைம் இந்த இந்த பாடத்த குடுத்துட்டாங்க எழுத முடியுமானு சொல்ட்டு நம்ம நைட்டு ஒக்காந்து நா மாங்கு மாங்குனு வந்து நூறு முறை எழுதுவோ இப்ப இதுலா எனக் கவங்க கஷ்டமாதா இருக்கு ஆன வந்து அதுலயு ஒரு நன்ம இருக்குது என்ன அப்டின்னா இதுவே அந்த அவங்க நம்மள அடிச்சிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்கள்ல அந்த அடி வந்து மறந்திருக்கு அதோட மறஞ்சிருக்கு ஆனா அவங்க சொன்ன அந்த வீட்டு பாடத்த நூறு முறை எழுதிட்டு வா எருநூறு முறை எழுதிட்டு வா அப்டின்னு சொல்ட்டு அது ஒரு கடினமா கொடுத்தனால அதனால என்ன ஆகுது அப்டின்னா நம்ம உக்காந்து மாங்கு மாங்கு எழுதுறதுனால மனசுக்கு வந்து கொஞ்சோ அப்டியே பதிஞ்சிடு இப்ப ஒரு ஒரு வாய்ப்பாடா இருக்கட்டு இது ஏதாச்சு ஒரு பாடங்களா இருக்கட்டு அது அப்டியே மனசுக்கு பதிஞ்சிறு எனா நம்ம நூறு முறை எழுதனால மனசுக்கு அப்டியே பதிஞ்சிறு இதெல்லா நம்ம வந்து தேர்வுகள்ல வந்து எளிதான முறைல நம்ப அத வெற்றி பெற முடியு அஹ் அந்த எடத்துல நமக்கு கஷ்டமா இருந்தாலு நமக்கு பிற்காலங்கள்ல அது உதவு அப்டின்னு சொல்லி சொல்லலா இதெல்லா ஒரு அழகான எடுத்துக்காட்டு அப்டின்னு சொல்ல முடியுது இதே வந்து சில மாணவர்கள் இருப்பாங்கள் பாருங்க்லே கம்மியா அதாவது முதல்வ இதுல பண்ணும் முதல்வரிசைல உக்காந்து இருப்பாங்க இப்பா அவங்கல்லா நல்லா படிக்கிறவங்கலா முதல் வரிசைல உக்காற வச்சிருப்பாங்க ஆ ஆனா வந்து வா எதனால அப்டி உக்கார வச்சிருக்காங்க அப்டின்னா ஆ எது ஒன்னு முக்கியமா வந்து யாராச்சு ஒரு இன்ஸ்பெக்ஷன் சொல்லி சொல்வாங்களோவுங்க ஏதாச்சு ஒரு ஆய்வுக்கு வருவாங்க அப்டி வரையில தாது யாரலா படிப்பாங்க அப்டின்னு சொல்ட்டு முன்னாடி உக்காஞ்சு உக்காரா வச்சிருப்பாங்க ஏதாச்சு கேள்வி கேட்டா நீதா மொத எந்திரிச்சு பதில் சொல்லிறணு அப்டின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க நம்மளு அவங்க ஏதாச்சு ஒரு கேள்வி கேட்டா நம்ம மொத ஆளா எந்திரச்சி கேள்விக்கு பதில் சொல்லிடுவோ ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்பள்ட்டாயே கேள்விக் கேக்கமா மாட்டாங் அவங்களா வந்து விருப்பட்டு நீ எந்திரி ஏதாச்சு ஒன்ன பத்தி சொல்லு அப்டிச் சரி சொல்றா அப்போ வந்து அந்த தெரியா தவரு என்ன பண்ணுவாரு அப்டினா ஆ மாட்டிக்குவாரு தெரியல அப்டினு சொல்லிட்டு முழிச்சிருப்பாரு பேய் முழி முழிப்பார் இல்லாஞ்டி தவறான பதில சொல்லிடுவாரு இதுக்கப்புறோ என்னாகூ ஆசிரியர் பல் பக்கோ ஆ ஆ அந்த அதிகாரியுடைய கண்கள் திரும்பு அப்டி திரும்பும் போது அந்த ஆசிரியர் வந்து ஆ ஏ இந்த மாதிரி சரியா நீ வந்து சொல்லி குடுக்கலையா அப்டினு சொல்லிட்டு திட்டிட்டு அதுக்கபுறோ அந்த அதிகாரி வந்துச்சு போயிருவாங்க அப்புறோ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க எஹ் நீ என்ன இது எந்திரிச்சி நீ சொ தெரிஞ்சத சொல்ல வேண்டிதானே ஏ வந்து மாத்தி சொல்லி இப் ப நீ வந்து திட்டு வாங்க வச்சிட்ட அப்டினு சொல்ட்டு கேப்பாங்க இப்டி வந்து இது ஒரு அழகான ஒரு தருணோ அப்டின்னு சொல்லலா ஏன்னா அந்த அதிகாரி போனதுக்கப்புறோ தா அதுக்கப்புறோ உ ஆ ஆரம்பிக்கு இப்டி இப்டி பல விஷயங்கள் ஆகட்டு இன்னு பல புரிதல்களா இருக்கட்டு இவைகள் எல்லா வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்குமான உறவு வந் து அவ்வளவு அழகானது ஒரு நீண்டது அப்படின்னே சொல்லலா அதுவே சில மாணவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து அழகா சொல்லிக் கொடுத்தா போது அவங்க வந்து படிச்சுக்குவாங்க சில மாணவர்கள் வந்து எவ்வளவோ சொல்லிக் கொடுத்தாலு அவங்களுக்கு படிப்பு ஏறவே ஏறாது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அவங்களயோ தேர்ந்தெடுத்து என்ன சொல்லுவாங்க ஆசிரியர்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருவாங்க இப்ப நீயெல்லா நல்லாதா படிக்கற நீ வந்து இந்த உ இந்த எப்படியாச்சு பாஸ் பண்ண வச்சிருவே அப்டின்னு சொல்ட்டு ஆ நம்மள ஒப்படச்சிறுவாங்க குரூப்பு அதாவது ஒரு குழு மாதிரியு ஏற்பட்டு அந்த குழுவுல நம்ம வந்து என்னா பண்ணுவோ இப்ப ரொம்ப படிக்க முடியாம மாணவர்களுக்கு நம்ம சொல்லி குடுத் அவங்கள எப்டியாச்சு தேர்வுல பெ ற்றி பெறுவதற்கு முயற்சி பெய்வோ இதெல்லா வந்து ஆசிரியர்களோட முன்னுரிமை ஏன்னா வந்து அனைவரு படிச்சி வகுப்புக்கு போணோ அப்டிங்கறது அவங்களோட கனவாவே இருந்தது இப்டி எல்லாத்தையு சரி சமமா பாக்கற யாரு ஆசிரியர்கள் தா சில ஆசிரியர்கள் இதுலயு விதிவிளக்கா சரியாவு இருக்க மாட்டங்க இப்டி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலா இருந்தாலு கூட இந்த உரைய வந்து நா முடிச்சிக்கலானு சொல்லிட்டு நினைக்கிறே நன்றி
நன்றி